ஹலோ
ஆஹ் கேக்குது சரி உங்கள்க் கேக்குதா
ஆஹ் கேக்குது சிஸ்டர்
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க
சாப்ட்டாச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் டைமு
ஆமா சிஸ்டர் இப்பதா நம்மளுக்கு ரெஸ்ட் டைமு இந்த டைம்லதா ஒரு நாலு நாலு மணிலந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கு
ஆமா அதுக்கப்புறம்னா திரும்ப எந்திருச்சு மறுபடியு வேல பாக்கணு காபி போட டீ போட சாப்பாடுக்கு பண்றது ம் எப்டி உங்க வீட்ல நைட்டு டிப்பனா இல்லனா மதியியானோ வெச்ச சாதமேவா
இல்ல சிஸ்டர் நைட்டு டிஃபன் பண்ணிருவோ பெரும்பாலு நா வந்து நைட்டு சாதோ சாப்ட மாட்டே
ஓ ஹோ மூண் நேரோ சமைப்பீங்ளா வீட்ல
ஆஹ் சமைப்போ சிஸ்டர் காலையில காலையில அம்மா அப்பா வேலைக்கு போறனால அவங்க காலையில சாதம் பண்ணி கொண்டு போயிருவாங்க
சேர் செரி
ஆஹ் அப்பா மத்தியானம் சாப்பிட வருவாங்க சோ அதனால நா மத்தியானம் சாதம் வடிப்பே நைட்டு வந்து ஏதாச்சும் டிஃபனா இருக்கு
சேரி சேரி செரி இங்க நாங்க காலையிலயே டிஃபனு ஆஹ் காலையில டிஃபன் மதியானோ வாய் க்கிற சாப்பாடே நைட் வர அவ்ளோதா நைட்ல்லா நா டிஃபன் செய்றது இல்ல
ஓ சேரி சேரி
கொழந்தைங்களுக்கு சாப்பாடே குடுத்துருவே
ஆஹ் நைட்டு சாப்பாடு பரவால்ல சாப்புட்றாங்களே கொழந்தைங்க நைட்
ஆமா தா ஆனா டாக்டர் வந்துட்டு ஒரு அஞ்சு வயசு வரைக்கு சாப்பாடு குடுக்காதீங்க டிஃபன் குடுங்க கொழந்தைங்களுக்கு செமிக்காதுன் சொன்னாங்க என்னிக்காது சாப் சப்பாடு அதிகமானா தா சாப்பாடு குடுப்பே இல்லனா அவங்களுக்கு தோச இட்லி ஏதாவது குடுத்துக்கறது
சேர்செரி அது நைட்டு லேட்டா சாப்ட்டாதான அஹ் சீக்கிரமா சாப்ட்டா பிரச்சன இல்லை
ஆஹ் நா ஏழு மணிக்கு சாப்பாடு குடுத்துருவே துங்குறதுக்கு ஒன்போது மணி ஆகு
ஆஹ் அப்பறோ அப்போ கரெக்டா இருக்குல்ல ம் ம்
இன்னைக்கு என்ன கொழம்பு வெச்சீங்க
இன்னைக்கி இன்னைக்கி வெள்ளிக்கெழமயில்ல சிஸ்டர் அதனால சாம்பார் தா சாம்பார் ஆமா வெள்ளி செவ்வா சாம்பார் தா எங்கேயுமே சாம்பார் தா அத மாத்தவே மாட்டாங்க எப்பவுமே வு
எங்க வீட்லயு அப்டிதா சாம்பாரு இன்னைக்கு என்ன வெச்சாங்க சாம்பார் பாவக்கா பொரியல்
ஆஹ் ஆஹ் ஆஹ் நாங்க இனிகி சாம்பாரு அப்றோ வெண்டைக்கா அப்றோ அதலக்கா வச் சாங்க.
ஆ இது அதலக்கா வந்து ஃப்ரை பண்ணுவீங்களா இல்லனா தேங்கா போட்டு
இ இல்ல தேங்கா போட்டு பண்ணுவாங்கல்ல கூட்டு மாரி வெப்பாங்கல்ல. அந்த மாதிரிதா பண்ணுவாங்க ஆமா. அ இன்னிக் அதுதா இங்க எல்லா எடத்துலிமே இதுதா. இன்னிக்கி நறையா பேர் வீட்ல சாம்பாராதா இருக்கு எப்டியு ஃபுல்லா ம்ஹு.
இப்ப எங்க வீட்ல கூட கொஞ்சோ கொஞ்சோ மாத்திருவோ அந்த டே மார்றுமா ஒ ரு நாள் மாறும் போது வெள்ளிக்கெழம புளி கொழம்பு வெச்சுருவோ.
ஆ ஆ.
ஆனா அம்மா வீட்ல வந்துட்டு கம்பல்செரி செவ்வா வெள்ளி சாம்பாராதா இருக்கு.
வெள்ளிக்கெழமனா சொல்லே வேணா அன்னிக்கு சாம்பார்தா மித்த நாள் வந்து புளி கொழம்பு, ரசம் இந்த மாரி எதாச்சு வெப்பாங்க இல்லனா கலவை சாதம் மாரி.
நீங்க நான்வெஜ்ஜு செய்வீங்க சேரி சேர் கல்யாணோ ஆய்ர்ச்சா மேரேஜ் ஆய்ர்ச்சா?
இல்ல இல்ல சிஸ்டர்.
பரவால்ல அப்ப மேரேஜுக் முன்னாலயே சமைச்சு கத்துக்கிட் நல்லதுதா.
வீட்ல இருக்கோ இல்ல சிஸ்டர் சமைச்சுதான ஆகோணு க எதாச்சி வேணுனா செய்ய நோ
அ நாலா மேரேஜுக்கு முன்னால வரைக்கு கிச்சன் எங்க இருக்குனே தெரியாது எங்க வீட்ல ஆனா இங்க வந்து எல்லா வேலையு நா ந்தா பாக்குறே கிச்சன்ல. பழகிட்டே ஆம்மா. எங்க அம்மா சொல்லுவா ங்க எதாவது கத்துக்கடி அங்க போயிட்டு அசிங்கப்படுவ கத்துக்கடி கத்துக்கடினுவாங்க அதல்லா அப்ப பாத்துக்கலாம்மா ஆ அப்ப பாத்துக்கலாம்மா ம். ஆ ஆமா இப்ப எல்லாமே வ செய்வே நான்வெஜ்ஜி வெஜ்ஜி என்ன செய்ய தெரியாது ஒன்னுனா பிரியாணி மட்டு செய்ய தெரியாது. அது கொஞ்சோ பயமா இருக்கு மத்தபடி எல்லாமே கொழம்பா கொழம்பு ஐட்டம்ஸ்லா வெ
ஆ சேரி சேரி. ம் நா வந்து கொஞ்சோ கொஞ்சோ எனக்கு வெஜ்ஜு அவளவா செய்ய மாட்டே மித்தபடிச் சிக்கன் இந்த மாரினா அது ஈசி இல்ல.
ஆமா உண்மைலியே வெஜிடேரியன விட வெஜிடேரியன விட நான்வெஜ் தா ஈசி. வெஜ்ஜூ வெக்கறதுக்கு ஏ வெஜ் ஜு வெக்கிறது எக்ஸ்ட்ரா டைம் ஆவு ஆனா நான்வெஜ் எப்டி வெச்சால் நல்லா வந்துரு.
ஆமா அந்த மாரிக்குனு. ஆ ஞாயிற்றுக்கெழம எப்புமே இந்த சைட் ஞாயிற்றுக்கெழமனா அசைவோ இருக்கு எப்புமே இந்த சைடு. இல்லா ஞாயிற்று கெழமனா எல்லா வீட்லியு அசைவோ எடுப்பாங்க இல்லனா புதன் கெழம அ வாரத்ல ஒரு ரெண்டுன் நாளு எடுப்போ நாங்க அப்டிதா அ இப்போ வந்து பெரும்பாலு என்னைக்காச்சு வெளில வாங்குவோ ஹோட்டல்லயோ எதுவோ வாங்கி சாப்டுவோ ரெண்டு நாளை போத் ரெண்டு நாளைக்கி வாரத்ல ஒரு நாளு இந்த மாதிரி. எதாச்சி இல்லனா இந்த பானிபூரி இந்த மாரி எதாச்சி வாங்கி சாப்புடுவோ.
சேரி சேரி இங்க எப்டின்னா புளி கொழம்பு வெக்கிற அன்னைக்குலா புளி கொழம்பு வைக்கிற அன்னைக்குலா வெளிலதா வாங்குவாங்க நைட் டைம்க்கு ஏனா நல்லா இல்ல அப்டின்ருவாங்க புளிக்கொளம்புனா அங்க வந்து எறங்காது உங்களுக்கு அது எப்டி வச்சாலு எறங்காது அ முருங்கக்கா கத்திரிக்கா போட்டு வச் ச்சா எனக் புளிக்கொழம்புனா ரொம்ப புடிக்கும் இங்க யாரு சாப்பிடவே மாட்டாங்க அதனால வைக்கிறதே கிடையாது வச்சாலு அன்னைக்கு வைக் வக்கிற குழம்பு அப்டியே இருக்கு மிச்சமா இருக்கு சாப்பிடவே மாட்டாங்க நல்லா இல்லைன்ட்டு நைட்டு கடைல வாங்கிட்டு வந்துருவாங்க ஃப்ரைட் ரைஸ்
ஆஆ ஆ அதே மாரிதா இங்கயு அதே மாரிதா ஆனா இப்ப நறைய பேர் புளி குழம்புலேவு அப்பளம் போட்டு வைக்கறாங்க இல்ல உருண்ட அ ஆமா சிஸ்டர்
அய அது எப்டி வைப்பாங்க உருண்ட கொழம்பு தெரியு கடலப்பருப்பு ஊற வச்சி
பண்ணுவாங்களா அப்பள கொழம்பு வந்து இதே மாரி புளி கொழம்ப உருண்ட கொழம்பு பண்றோல அதுல போ அதுல வட மாரி செஞ்சு போடுவோ இதுல வந்து எப்டின்னா அப்பளோ போட்டுறாங்க பொறிச்சி அந்த அப்பளோ போட் றாங்க அவ்ளோதா
அய அப்பளம் போட்டா அது என்ன இருக்கோ அது டேஸ்ட் என்ன இருக்கு சொதசொதன்னு இருக்கோ
அது வந்து நம்ம சாப்பிடுவோல்ல சாப்பிடுறதுக்கு கொஞ்சோ நேரத்துக்கு முன்னாடி போடுவாங்க
இல்ல எப்டி இருந்தாலு அது ஈரத்துல நனஞ்சுதான போவும்
ஆமா சிஸ்டர் சாப்பிடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப் ட்டு நானே எப்பனா கல்லூரியில படிக்கும் போது ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க அப்பளோ கொழம்பு போட்டு செஞ்சி அப்ப தா எனக்கே தெரியு அப்பள கொழம்பு செய்வாங்களா அப்டினேவு எல்லா வித்தியாசமா செய்றாங்க அப்பள கொழம்பு செய் தாங்க அதே மாரி பக்கோடா கொழம்பு செய்தாங்க பக்கோடா இருந்துச்சுன்னா அத எடுத் து போட்டுறாங்க கடைல பக்கோடா ஆமா கடைல பக்கோடா வாங்கி ஆ அப்டி பண்ணிறாங்க அதுக்கப்பறோ
சார் இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறோ என்னடா உருண்ட கொழம்பா இதென்ன உருண்டை உருண்டையா முழுசா உள்ள தூக்கி போடுறாங்களே
ஆ நறையா வித்தியாசமா செய்றாங்க சுண்டல் போட்டு செய்வாங்க
ஆமா சுண்டல் புளி கொழம்பு செய்வாங்க அப்ப தட்டாம்பயிறு தட்டாம்பயிறு போட்டு நாங்க தட்டாம்பயிறு புளி கொழம்பு வைப்போ
ம் அ நறையா பண்றாங்க அதுலே பட்டாணி போட்டு பண்றாங்க இப்ப புதுசா பட்டாணி வேற போட்டுறாங்க எதுனாலு போட்றாங்க என்ன இருக்கோ ஆமா என்ன இருக்கோ அத போட்டு செஞ்சுதாங்க கு ஆ புதுசா செய்ஞ்சிருந்தா அ எல்லா பாக்குறங்களே இப்பதான் சமூக வலைதளங்கள்ல நல்லா பாக்குறாங்க புதுஸ் புதுசா செஞ்சறாங்க ரெஸ்பீஸ் ஆமா அப்டிதா போயிட் இருக்கு
நானும் ஒரு டைம் இது இன்ஸ்டாகிராம் பாத்து கேக் செஞ்சே பரவால ஓரளவு நல்ல வந்துர் அவரவளவு நல்லாச்சு ஓ இது அவன்லா இல்ல குக்கர்ல செஞ்சேன் ஒ கே தான் நல்லா வந்துருந்துச்சு அல முட்ட கொஞ்சோ அதிகமயிடுச்சு போல முட்ட ஸ்மெல் தான் கொஞ்சோ அதிக ஹெவியயிருச்சு
ம் நான் ஒரு தடவ செஞ்சு எனக்கு கரெக் ட்டா வரல அதுக்கப்பறோ செய்றதே இல்ல சேரி ஆஹா செய்றதில்ல ஆனா இப்போ நறைய போடுறாங்கல்ல குக் குக்கர்லயுமே வச்சு செய்யற மாரி நறைய போட்டுறாங்க
கீழ உப்பு போட்டு பண்றாங்க என்னா தண்ணி ஊத்தி ஸ்டாண்ட் வச்சு பண்றாங்க நா வந்து தண்ணி ஊத்தி ஸ்டாண்ட் வச்சு பண்ணுனே நல்லா தா வந்துரு சசு ரொம்ப மோசோ இல்ல ஆ ஊர்ல அதுக்கானா அதுக்கப்றோ பண்ண டைம் இல்ல ஏனா கொழந்தைங்க பெறந்துட்டாங்க அப்டி இப்டின்ட்டு டைம் இல்லாம போய்டுச்சு ஆனா பண்ணனு ஒரு டைம் பண்ணணுனு வச்சிருக்கே
ஆனா இப்ப பாத்தீங்களா நெறைய பேரு கேக்க வச்சே ஆர்டர் வாங்கி பண்றாங்க ந
ஆ ஆம்மா அப்டியே ஏதோ பிஸ் னஸ் பண்ணி டெவலப் ஆய்றாங்க எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆமா இப்போ உள்ள மார்கெட் கேக்கு இல்லேன்னா ப்ரவுன்னி சாப்ட்ற ஐட்டம்லா வீட்லயே பேக் பண்ணி ஊருக் ப்பா அந்த மாரில இப்ப ரிசன்ட்ஆ ஒரு ஸ்டோரில இதுல பேஜ்ல பாத்தே அவுங்க கொழம்பு எ வெள்ளப்பூடு கொழம்பு தக்காளி கொழம்பு அப்பல்லா பேக் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க அந்த மாதிரியா
சத்துமாவு பொடி பண்றாங்க சின்ன கொழந்தைங்களுக்கு ம் எல்லாமே இப்போ வீட்ல அப்டியே செய்ர மாரி ஆயிடுச்சு ப்தி கடைல வாங்குவாங்க எல்லாரு இப்போ இவங்கிட்டயே பண்ணிர்றாங்க உம் ப்ச் நெறைய பேரு ஆனா ஆடர் பண்ணி வாங்குறாங்க அப்டி
வாங்கதா செய்றாங்க நல்ல சேல்ஸ் அவ்ங்களுக்குல்லா ஆ
ஆமா ஆமா ஆமா
ஃபிளேவர் வச்சிருக்காங்க சத்து மாவுலேயே பீட்ரூட் சத்து மாவுன்றாங்க கேரட்டு பிளேவரு என்னலாமோ சொல்றாங்க
ம் ஆ இப்போ வந்து நெறைய பாத்தீங்கன்னா அந்த சோப் எல்லா செய்றாங்கள்ல பீட்ரூட்லயோ கேரட்லயோ அதுவு இப்ப நெறைய வருது
நெறைய அவர் சிப்புக்கு மேனி போத்தூ கிய்யா ஷாம்பூ இப்ப யாருமே ஷாப்ல போய் வாங்கறது இல்ல செல்லுல ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வந்துருது
ஆமா ஆ எல்லாமே அதுதான் கடைக்கெல்லா போறதே இல்ல
இல்ல முன்னாலெல்லா கடைல போய் பாத்து பாத்து வாங்குவோ இப்ப செல்லுல பாத்து பாத்து இப்யே ஆடர் பண்றாங்க வீட்டுக்கு வந்துருது வீட்டு வாசலுக்கலையவே தேவல்ல
ஆமா ரெண்ட் நாளுல வந்துருது அவ்ங்க வாங்கிறாங்க அவ்ளோதா
அவ்ளோதெ சாப்பாடும் சாப்பாடு மீன்லா போ வந்துருதுல மீன் கொழம்பு சிக்கன் கொழம்புல்லா இப்போ ஆமா அப்டி இ ப்பல்லா ஆடர் வந்திருதாமே அதுக்கின்டு ஒரு பேஜ் இருக்கு நாங்க சிட்டி இங்க இங்க சிட்டி ஃப்ரெஷ் கடல் மீன் கட் பண்ணி டோர் டெலிவரி வந்துருது வெப்சைட்ல நா ஃப்ரெஷ்ஷா வெப் சைட்ல ஆடர் பண்ணா வந்துருது சிக்கன் மட்டன் நம்ம கறி கடக்கி போய் வாங்க தேவ இல்ல வெப்சைட்ல ஆடரு பண்ணா வந்து குடுத்துடுறாங்க அவ்ளோதா
உம் ஆனா இந்த சைடு அப்டி வரலன்னு இன்னு சாப்பாடுமே இந்த சைடு கிராம சைடுலா அவ்ளோவா ஆடர் பண்ணல இப்போதைக்கு இந்த வீட்ல வாங்குற பொருள்களு ட்ரெஸ்சு இந்த மாதிரிதா வருது ஆமா அது பரவால்லயே
அதுவு கிராமோ தா ஆனா நாயி ப்ப ருக்குறது சிட்டிங்கிறதுனால வந்துரு எதுனாலு
ஆனா நாம பாத்து வாங்குறா மாதிரி இருக்குமா இப்போ மீனோ ஏதோ வாங்குறோனாலும் உ தெரியாதுல்ல அது
தெரியாது ஒன்னொண்ணு டேஸ்ட் நல்லாருக்காது இல்ல நா வர்றதே சுமாரா வரோ அது நம்ம என்ன செய்ய முடியு ஒரு என்ன பண்ண முடியாது வாங்குனத வாங்கீயாச்சு சாப்பிட வேண்டியதே நம்ம நேர்ல போய் பாார்த்து வாங்குற மாதிரி இருக் காது உ
ஆ அவசரமா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலா போக முடியல அப்படின்னா வாங்கிக்கலா
ஆமா
செரிங்க சிஸ்டர் அடுத்த அலைப்புல பாக்கலாமா